ஆ நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ சாப்டாச்சா
நா இன்னு இல்லக்கா இனிமேதா சாப்புன்னோ நீங்க
நாங்களு இனிமே சாப்புண்ணோ
ம் மதியோ வந் து எங்க வீட்ல பொரிச்ச கொலம்பு நீங்க என்ன சமச்சீங்க
ஓகே இன்னைக்கா இன்னைக்கு நா ஒரு டெத்துக்கு போய்ட்ட அத்னால ம் வ துதா சமச்சோ மதியோ வெஜிடபிள் சாதோ சாப்டோ
ஆ இப்ப என்ன நைட்
இப்போ குருமா கொழம்பு செஞ்சிருக்கோ
அ குருமா கொழம்பு டிஃபனா ரைசா
ஆ ரைஸ் தா
ஓகே ஓகே
ம் நாளிக் ஷன்டே ஸ்பெஷல் என்னது
சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் கா வீட்ல என்ன வாங்குறாங்கன் தெர்ல நாளைக்கி
ஓஓ செரி செரி செரி ம் இப்பதா ஆடி இங்கியா பிரியாணி கேட்டுட்ருக்காங்க
ஓகே ஓகே எப்டி மட்டனா சிக்கனா
ஏ எல்லாமே சாப்டுவாங்க எது வாங்னாலு சாப்டுவோ ஆடி காத்து ஆரம்பிச்சிருச்சு ஒடம்பே எல்லாருக்கு சரி இல்லாம போயிட்ருக்கு
ஆமா ஆமா பாவ் உங்க வாய்ஸ்ல்யே தெரிது
ம்க்ம்
ம்
ஆடி ஸ்பெஷல் எல்லா போடுவாங்களே கடைக்கு போய் ட்ரெஸ் எடுப்பீங்களா
ஆ எடுப்போங்கா
செர் செர் சேரியா
இல்லில்ல எது சேரி சுடி ரெண்டுமே எடுப்போ
ஓகே ஓகே உங்களுக்கு எது புடிக்கு சேரீயா சுடிதாரா
போட்டு போ ஆஃபீஸ்லே யாருக்கு யூஸ் ஆகும்ல
ஆமா
ஓ
அது யூஸ்சே உங்களுக்கு எது புடிக்கு சாரியா சுடிதாரா மாடர்ன் ட்ரெஸ்ஸா
நா அவேஸ் ஆ அ சாரீ வந்து கட்டீறதுக்கு வந்து கொஞ்சோ டைம் எடுக்கு புடிக்கோ அதுவு ஏதாச்சு ஃபங்ஷன் டைம்ல மட்டு
ம் ஓகே ஓகே ஓகே பொம்பள புள்ளைங்களுக்கு சாரீ கட்னாதா நல்லாருக்கு
ஆமா ஆமா அப்படிதா சொல்றாங்க இருந்தாலு டைம் சேவ் பண்றதுக்கு இதானே
அடிக்கடி கட்டுங்க அப்பதா வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகு
ம் ம் அட்மின்னெல்லா கட்டிட்டுதாக்கா இ நா பி எட் போனதுப்ப நல்லா சாரீ கட்டுவே இப்ப டச்சு விட்டு விட்டு வர மா டைம் எடுக்குது
அதா அதா எனக்குல்லா வந்து மாடர்ன் டரெஸ் தா புடிக்கு
ஓ மாடர்ன் ட்ரெஸ்ஸ என்ன என்ன போடுவீங்க மாடர்ன்ல
அது எங்க பொறந்த வீட்ல இருந்தப்ப போட்டது கல்யாணத்துக்கப்புற சாரீதா சுடிதா
சா ஆ ஆ
ஆனா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்தா புடிக்கு ஜீன்ஸ்சு வஸ் மாரி போடுறதுதா பிடிக்கு அதே மாரி ஏ பெரிய பொண்ணு அதுக்கு அதா லைக் பண்ணு
வேஸ்டான போடுவே ஏனா எங்கயாச்சு வெள்ள போனா மட்டு போட்டுக்கிறது ரொம்ப லாங்ல போனா மட்டு இந்த கிராமத்துல இருந்துட்டு அதெல்லாம் போ ஆ இந்த கிராமத்துல இருந்துகிட்டு அதெல்லா போட முல்ல
போட முடியாது அதா அதா நானுமே அங்கதா இருக்கே
ஆமாம் நம்ம வீட்லயே ஒண்ணு சொல்லலேன்னாலு ஊர்ல உள்ளவங்கள்லா சொல் லுவாங்க பாருங்க
ஆமா பிளவுஸே பாருங்க நா மாடர்ன் மாடர்ன்னா தெப்ப ஏன்னா வெளியில யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அத தச்சு பாத்துட் டு கரெக்டா வந்தாதா நா அந்த மாடல் தச்சு குடுப்பே அதுக்கே ஒரு மாரியா பாக்குங்க எல்லா
ஆ அதா அதா வில்லேஜ் சைட்ல இருந்தாலே அதா பிரச்சன
ம் ம் நாங்க டவுன் சைடு இருந்தோ கல்யாண ஆயி வந்தது வில்லேஜ்ல வந்தோ
ஓஹோ ஆமாமா அந்த பக்கல்லா அவ்வளவா எதுவு நம்மள பா பாக்க மாட்டாங்க வில்லேஜ்ல உள்ளவங்க அப்படிதா இருப்பாங்க
ஆமா அதனாலே நா ரொம்ப ராய ல்லா இருக்கணு அப்பதா நல்லாருக்கு நான்லா அப்டி ஆசைப்பட் அதனால்தா ஏ கிராமத்துல வந்
ம் நா அதாதா நானு அப்டிதா ஆசப்பட்டுட்ருக்கே
ஒவ்வ வொருதங்க எண்ணம் போல் கெடைக்குது அந்த வாய்ப்ப தவற விட்டது நாந்தா எனக்கு ஃபாரின் மாப்பிள்ளைலா வந்தது நம்மளாலதா நாடு விட்டு நாடு போய் அங்க போய் கஷ்டப்பண்ணுமான்னு யோசிச்சு அத ஜகா வாங்கியாச்சு ஓ கே உள்ளூர்லயே பாத்துக்கலாம் போ வெளீல அந்தளவுக்கு ஒரு தைரியமா இருக்கத் தெரியாது அதுதா ப்ரச்சன
இப்ப எப்டி அரேன்ஞ்ச் மேரேஜா லௌ மேரேஜா
அரேன்ஞ்ச் மேரேஜு தாம்மா லௌ மேரேஜுக்குல்லா வீட்ல வாய்ப்பே இல்ல அடிச் சி உருச்சி கயட்டிடுவாங்க
ஐயையோ
அரேன்ஞ் மேரேஜ் தா நம்பளுக்கு அந்த மாரி லௌ பண்றளவுக்குல்லா தைரியொ கடையாது அதா சொல்றனே தைரியொ இருந்தா பண்ணிருந்திருப்பனே ஹ தைரியொ இல்லாதனாலதா அரேண்ஞ் மேரே
ஆ
ம் அது மாரி அ அதுவு ஓகே தா அவுங்களு நல்ல டைப்பு தா நம்பளா பாத்தாக் கூட அது மாரி பாத்துருக் பண்ண தெரியாது நல்ல டைப் தா ம் ஆமா இருந்தாலும் இப்பயு ஒன்னும் ப்ரச்சன இல்ல இப்பயு ஃபாரின்ல ஃப்ளைட்ல போவணுன்னா கூட அவர் அழச்சிட் போவாரு அது ஒன்னும் ப்ரச்சன இல்ல
ம்
ம் போவோ அது சொல்லிருக்காங்க ரெண்டு பொம்பள பசங்ள கல்யாண ஆன பிறகு நம்ம என்ன ஊர் சுத்துற வேலதா அப்டின் சொல்லிருக்காங்க
சும்மா ஒரு ட்ரிப் மாரி போயிட்டு வந்தா என்ன டூர் மாதிரி
ஆமா இப்போ நாங்க ஆமா போணு இப்ப லீவுல கூட கொ கேர்ளா கொடைக்கானல் போணு அதா சொன்னாங்க அடுத்த நெக்ஸ்ட்டியர் என்னா போவன் சொல்லுங்கன்னாங்க வாங்க சிங்கப்பூர் போயிட் ட்டு வருவோ அப்டின்ன என்ன ஒரே அடியா அப்பறொ மொதல்ல உள்ளூர்ல உள்ளத சுத்துங்க அப்பறமா வெளியூர்ல உள்ளத சுத்துவோ அப்டின்னாங்க ஓகே ஓகே மொதல்ல வெளியூர்ல உள்ளதாங்க சுத்தணு அப்பதா ஒடம்பு கரெக்ட்டா இருக்கு வயசாயி போச்சுன்னா என்னால சுத்த முடியாம பேய்டு ஆ ஆமா அப்பறொ நீங்க என்ன வீல் சேர்லதா தள்ளிட்டு போணு பரவா இல்லையானு கேப்ப வீல் சேர்ல என்ன தள்ளிட்டு போவீங்ளா நீங்க நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களானு பரவால்ல நா அப்டியாது ஒன்ன தள்ளிட்டு போறம்பாங் அ
அதான அப்டியாச்சு உங்கள அழச்சிட்டு போறன் சொல்றாங்க
அதா அதா அதுங்க எப்ப மேரேஜ் எனக்கா ட்வல்
ட்வல் இயர்ஸ் ஆய்ட்டாக்கா
ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்ட்ல ஆனுச்சி நவம்பர்
ம் நா அப்பதா டுவல்த்து படிச்ச
அப்பதா நான் காலேஜ் முடிச்ச எம் காம் முடிச்ச முடிச்சிட்டு ஒரு ஒரு வாரந்தா வீட்ல இருந்த அப்பறொ பக்கத்லயே ஒரு ஆஃபிஸ் மாரி ஒண்ணு இருந்துச்சி ஏ ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணாங்ளா சேரி சும்மா இருக் க்க வேணான் சொல்ட்டு அங்க போய் சிஸ்டம் ஒர்க் பாத்த
ரெண்டாயர்த்தி பன்னெண்
பன்னெண்டு
நா டுவல்த்து இல்ல டென்த்து
டென்த்து அதா அதா அப்பவே பாத்தோ அப்பறோ ஒரு அஞ்சி மாசொ வேலக்கி போன ஆறாவ்து மாசொ வந்துட்டாங்க பொண்ணு பாக்க
ம் ம் ம்
வேண்டவே வேண்டானு சொன்னோ
ம்
ஆ கேக்கல எல்லா புடுச்சு கட்டி வச்டாங்க செரிப் போ முடிஞ்சு போச்சு
அஹஹ் ஹ
அப்டின்ட்டு இந்த பயொ பயொன் பயந்துக்கிட்டே இந்தனால தா ஒண்ணுமே பண்ண முடியாம
அ ஒங்களுக்கு எப்டிக்கா சிஸ்டர்ஸ்லா இருக்காங்ளா
ஆ ஒரு அண்ணே ஒரு அக்கா இருக்காங்க நா கல்யாணாயி வந்தெடத்துல மூனு பசங்க
ஆ
நா தா மூத்தவங்க
ம் ம் ம்
அடுத்தது ரெண்டு தம்பி தா
ஓகே ஓகே அவுங்ளுக்கு மேரேஜ் ஆயிருக்கும்ல
ஆயிருச்சு ஆயிடுச்சு இப்பதா சின்னவங்களுக்கு ஆனுச்சு ஒரு கொழந்த இருக்கு பொம்பள புள்ள நால் நாலு மாச ஆவுது அவர் ஃபாரின்ல இருக்காரு
ம்
இன்னொருத்தவரு ரோக்கல்ல இருக்காரு எங்க வீட்டுக்காரு லோக்கல்ல இருக்காங்க
ஓகே ஓகே
ம் ம் போது பொண்ணுங்க கெடையாது இங்க மூணு பேரும் பசங்கதா
ம் நாத்துனார்லா இல்லை
கெடையாது எந்த பிரச்சனையு கெடையாது
எந்த பிரச்சனையு கெடயாதுடி ம்
ஓ நாத்தனார் இருந்தாதா பிரச்சனையா இருக்கு
ஆமா ஆமா
நமக்கு அதுதா ப்ரச்சனன்னு இல்ல அத தாண்டி வேற ப்ரச்சனை எல்லா வரு நானு சரி அவரு சரி எதுவு கண்டுக்க மாட்டோ எதுனாது பண்ணிவுட்டு கடங்கடான்னு சொல்லி த்து உட்ருவோ நாங்க
அப்டி இருந்தாதா இப்ப ஓட்ட முடியு என்ன பண்றது
நீ ஓம் பாட்ல ஓ வேலைய பாரு எங்கள்ட்ட வரீங்ளா முடுஞ்சா அவுங்களுக்கெல்லா பண்றோ இல்லனா இல்ல அந்த அளவு எங்க அத்த வந்து விட்டுல்ல எல்லாரைமே ஒர் நல்ல ஒரு இதுலதா வச்சு
அவுங்களுக் சப்போர்ட் பண்றாங்க
ஆ அவுங்க எ கூட தா இருக்காங்க
ம் ம் ம்
ம் அதுனால ஒண்ணு தெரியில இன்ன வரைக்கு சப்போர்ட் பண்ணிட்தா இருக்காங்க
ம்
பசங்க மத்த பசங்களையுமே செரி அவுங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அத இது பண்ணிட்டாங்க
ஓகே ஓகேக்கா
ம் அவங்க எதுவு விட்டு வச்சிருந்தாதா நமக்கு பிரச்சன ம் ம் யாருடையு எந்த டச்சு கெடையாது அவுங்ககங்க அவுங்க வேலைய குடும்பத்த பாத்துட்டு அப்டின்ற மாரி விட்டாங்க இதுதா நீங்க எப்டி உங்க வீட்ல நீங்க மட்டுந்தானா சாப்புட்ணு இனிமேதா
ஆ இப்ப சேரி சேரிக்கா எங்க வீட்ல நானு தம்பி
ஓகே ஓகே
நானு தம்பி ஆ தம்பி இப்பதா வந்து வந்து காலேஜ் முடிச்சுருக்கான் வீட்லதாக்கா இருக்கான் இன்மே தா ட்ரை பண்ணு ஒர்க்குக்கு
ஓகே ஓகே ஓகே
ம்
காலேஜ் பீ ஜி முடிச்ட்டாங்ளா யு ஜி மட்டுந்தானா
இல்ல இல்ல யு ஜிதாக்கா பி ஜி படிக்கிறா அதா அதா படிக்கெலா
பசங்க பீ ஜி படிச்சாதாங்க பி ஜி படிச் டிச்சாதா வேல்யூ
ஆமா ஆமா பாப்போ
எப்டியாவது கஷ்டப்பட்டு பார்ட்டைம்மா படிக்க வச்சுடு
படிக்க தா சொல்றோ ஆ படிக்கதா சொல்றோ ஆமா அவெ எங்கருந்து போகுதுங்கனா
அய்
நா பி எடு
பி எட் ஓகே பி எஸ் சி பி எட் ம் பி எஸ் சி என்னது மேஜரு
மேக்ஸு
ஓகே ஓகே அப்ப டீச்சி வேலதா செட் ஆவலன்னீங்கல்ல முன்னாடியே
ஆமா ஆமாக்கா ஃபோனா செட்டாகவல நா வன்ட்டே
அஹ்ஹுஹு
நா ஒரு ஃபோர் இயர்ஸ்கு மின்னாடியே போயிட்டே
அ அ அ
பாடியே முடிச்சு பி எட் முடிச்சோனையே போனே அ பி எட் காலேஜு அங்கேயே ஒரு நர்சரி ஸ்கூல் இருந்துச்சு ப்ரைவேட் ஸ்கூல்
அதெல்லா கஸ்ட்டமா தா இருக்கு ஸ்கூல்ல பசங்கல கண்ட்ரோல் பண்றதா அழகா ஆபிஸ் போனமா வேலய பாத்தமா நம்ம ஒர்க் ர்கு இந்த டைமு பாத்தமா இந்த டைம்குள்ள முடிச்சு குடுத்தமா வந்தமா
ம் ம்
எனக்குமே அப்டிதா புடிக்
நர்சரியும் இல்ல மெட்ரிகுலேஷன் தான் டுவெல்த் வரியு இருக்கு அந்த காலேஜ்லியு வந்து ஸ்கூல் இருக் கு ஆ காலேஜும் இருக்கு எல்லாமே அங்கயே படிச்சுர்லா அ அதுல்யே ஜாயின் பண்ணோமா காலேஜ் முடிச்சுட்டு அது என்னமோ செட் ஆவுல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கேஜிக்கு குடுத்தாங்க
ம் ம்
பெரிய புள்ளைங்கள கூட மெயின்டென் பண்ணிர்லா போல அந்த புள்ளைங்கள மெயின்டென் பண்ணணுல்ல
ம் ம் ம் கேட்டுருக்லால்ல எனக்கு நா ஒன் டூ ஃபிப்த் வரைக்கு குடுங்க அப்டின் சொல்ட்டு